ஓ ஹலோ
ஆ கேக்குதாடி
கேக்குதுடி என்ன பண்ணிகிட்ருக்க
நா என்ன பண்ணுவே சும்மாதா இருக்கே காலையில இருந்து ந்து அப்டியே உக்காந்துட்ருக்கே சாப்ட்டு முடுச்ட்டு
சேரி சேர் எவ்ளோராச்சு கரண்ட் ரோ தெரியுமா லைட்சா இல்ல இப்பதா வந்துச்சா
இல்ல நா க கரண்ட்டு வந்த உடனே கால் உள்ள வந்துட்டே நெட் ஆன் பண்ணி வாட்ஸ்ஷப் குள்ள வண்டே வந்த அடுத்த செகண்ட் நெட்டுக்கு ஆன் பண்ட்
தங்கச்சிட்ட பொயிட்டாங்ளா
அவுங்கலெல்லா பொயிட்டாங்க நா மட்டுந்தாண்டி வீட்ல ஐயோ கார கை வேற நல்லா கண்லா வச்சு தேச்சுட்டே கண்ணு எறியுதே
கேக் கனவு போ கண்ணத்துல இருந்
எனக்கு எந்திரிக்கிறதுக்கு சங்கடமா இருக்கு
அப்போ எ கண்ணு எரியுது இப்டி படுத்துட்டே இரு
நேத்து வேற அவளோடது அ மிச்சர் அல்லி போம்போது குடு அப்டின்னு சொன்னாடி நா அப்டியே எடுத்துட்டு வந்துட்டே எனக்கு ஞாபகமே இல்ல
விடு விடு அவளா கேக்கவே மாட்டா
அதுதா ஞாபகோ இருக்கான் பாக்லாம்
இது வீட்டுக்கு போயி அவுங்க வீட்டுக்கு வந்து விட்டாளா
ஆ ஆமா போயிட்டு அந்த பொண்ண விட்டுட்டு அப்பற அப்டியே வந்து இங்க வீட்டுட்ட விட்டுட்டு போ
ட்டீங்ளா அப்றோ இல்ல
இல்ல அவள வந்துட்டு யாரு அவளையுமா அவளு இருக்க அவ்ங்வீட் ட்டுக்கு முன்னாடி ஒரு கட்டு தொங்கு அதுல
ஆமாம்மா
அங்க அங்க எறக்கி விட்டுடோ அங்க எறக்கிவுட்டுட்டு அதுக்கப்ற அவ வந்து என்ன இங்க விட்டுட்டு போனா
ஆ நா அங்க சுண்டக்கா முத்தூருக் போயிட்டு அவ தங்கச்சிலா கூப்டுட்டு
ம் ம் சொன்னா நைட்டு கூப்ட்டா நா முன்னாடியே இந்த மாரி கேட்ருந்தே போயிட்டியானு அப்பற அவளே கூப்ட்டா கூப்ட்டப்ப நா கேட்டே ஆ இப்பதா போய் விட்டுட்டு வந்தே அப்டின் சொன்னா
வந்ததே லேட்டு எங்க அம்மாட்ட ஒக்காந்து கத பேசிட்ருக்காங்க
அது அவுங்க வீட்டுக் கீழ அவ்ங்க அப்பாவ பாத்துட்டு வந்ட்டால அந்த ஒரு திமிரு இல்லனா அப்டி உக்காந்துருக்குமா
கெளம்பறே கெளம்பறே ஒம்போது அம்பதுக் கெளம்பறே ஒம்போது அம்பதுக் கெளம்பறே மணி ஒம்போதறதான ஆச்சு ஒம்போது அம்பதுக் கெளம்புறே
ம்
அப்டின்னு
இதுவே அவ உங்க வீட்டுக்கு வர மாரி இருந்தா அப்டி உக்காந்து பேசிருக்கலா மாட்டா முன்னாடியே கெளம்பிருப்பா அவ போய் வீட்டுக் கு முஞ்சு காமிச்ட்டு வந்டானு ஒரு இது திமிராய்ட்டு
ஆமா
என்ன சாப்ட்ட காலைல ஆ ஹா நா வரும்போது எங்க பாட்டி என்ன கூட்டிட்டு வந்தாங்க எங்க பாட்டி யா யாரு கூட வந்தா என் அப்டி ஒன்னு கேட்டாங்க எ ஃப்ரெண்டு் வந்து விட்டுட்டு போனா அப்டின் சொல்ட்டு அப்றோ எதுக் கேக்றா அப்டி படுத்துட்டாங்க அப்ற எங்க அப்பாவு அம்மாவுந்தா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தா அவ்ங்க ஒரு க அவுங்களு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க சாய்ந்தர அவ்ங்க எனக்கு முன்னாடியே கெளம்பி போய்ட்டாங்க ஆமா அவுங்க பொள்ளாச்சி போ கல்யாணத்து போயிருந்தாங்க அவுங்க நா ஒம்போதரைக்கு வந்தே அப்ற அவ்ங்க வரத்துக்கு லேட் ஆயிருச்சு பத்ர பதினொரு மணிக்கிட்ட ஆயிருச்சு
நீங்க லேட்டா போயிருக்லாமா
ம் இல்ல எங் பாட்டி இருந்தாங்ளே வீட்ல எங் பாட்டி இருந்தாங்கள வீட்ல எங் பாட்டி சொல்லிதா எங்க அண்ண ஃபோன் பண்ணியே கேட்டா நா வண்டில வந்துட்ருக்கோன்னே அப்ப எங்க பாட்டிதா கூப்ட்டு கேக்க சொல்லிருப்பாங்க போல அப்ப கூப்ட்டு கேட்டா இல்ல இல்ல இல்ல எங்க அண்ண அதனால்தா கூப்ட்ருக்கா எங்க இருக்
அப்ப கூட எ வி எவ இவே எ ஃப்ரெண்டு சொன்னா இந்த மாரி அவுங்க அப்பாக்கு தோச ஊத்தறக்காக கூப்ட்ருப்பாங்க
ம் இல்ல இல்ல
ஆ காலையே என்னாச்சு நா எந்திரிச்சனா கா முட்ட கொழம்பு சாப்பாடு காலைல எந்திரிச்சேண்டி எந்திரிச்சு கரெக்டா வெளிய ஒரு து எங் எங்க அம்மாக்கு டிஃபன் போடக்கு எடுத்து வச்சிருந்தே இங்க எது எதுத்ற இங்க ஒரு வீட்டுக்கார அக்கா இருக்காங்க அந்தக்கா நைட்டி போட்டு கொண்டைலா புட்டு போட்டுட்டு கொண்ட போட்ல தலையெல்லா ஊத்துட்டு ஒரு சத்தோ என்னது தித்தான்னந்த வீட்லயே இருக்கறதுல எங்கயாச்சு போற நா போய் சாகற அப்படின்னு எங்க வீட்டுக்கு அப்போசிட்லடி ஒரு எறக்கம் எறங்குதுல்ல அந்த எறக்கத்துல அப்டி ஓட்டுத்து தட தட தடன்னனு போயிட்டாங்க அவங்களோட புருஷன் வீட்டுக்குள்ளயேது தனியாடி சண்ட போட்டுட்டு சண்ட போட்டு இப்ப எங்கயாச்சு போய் சாக்குற அப்டி தட தட தடன்னு செருப்போட போடம ஓடிருச்சு அவங்க புருசபட்டு வீட்டு கூடயே ஒக்காண்ட்ருந்தாங்க கேட்டு கூட தொறக்கல
ஆ அப்படி யாரு போய் கூப்பல்லயா
தெருல என்ன பண்ணுவாங்கன்னு இப்ப வீட்ல ஆள் இல்ல
ம் என் அவரு கூட சண்ட போட்டுட்டு போயிருச்சா
ஆமா கத்து சரியான கத்து
ம் கொழந்தைங்க இல்லையா உங்களுக்கு
இருக்கு ரெண்டு கொழந்தைங்க இருக்கு அந்த ஒரு புள்ள ஒரு ஊர்ல எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச்சா வந்து புள்ளையோட அம்மா ஆஹ் அந்தா கொஞ்ச ஒரு மாரி பேசுவாங்கள்ள அந்த அக்கா
ஓ சரி சரி ம்
அன்னைக்கு அவங்க வீட் வீட்ல ஒரு சண்டடி என்னாச்சு ரொம்ப சண்ட ஆயிடுச்சு அவங்க வீட்டு நீ வந்து உங்கப்பம்மா வேல அந்த அக்காவோட ஊர் வே எங்கேயோ கோயம்பத்தூர்ல கொஞ்ச கிராமத்து குள்ள அந்த சைட் கொஞ் ரொம்ப தூரந்தா
ப்ளாக்
அந்த மாரி வந்துட்டு உங்கப்பம்மா விழுப் கூட்டிட்டு வா பிரிச்சு விட்டுரலா பிரிச்சு விட்டுறலா ரெண்டு பேத்தையு தேவையே கெடையாது இப்டி இருக்கிறதுக்கு அது என்ன சண்டன்னு பாத்தா இது எலுமிச்சம்பழ சாப்பாடு இருக்கு இல்ல
ஆமா
எலும்பமிச்சம்பளம் சாப்பாடு தாலிக்கு போக கொஞ்ச தண்ணி எச்சா ஊத்திட்டாங்களாமா தண்ணி எலும்பச்சபளம் சாப்பாடா புளி சாப்பாடான்னு தெரியல அந்த அக்கா செய்ய தெரியல
சரி
வந்துட்டு கொஞ்ச சாப்பாடு நல்லா பெரட்டணும்ங்கறக்காக லைட்டா வந்து தண்ணி ஊத்தி ஆ ஊத்திட்டாங்க இதுக்கு போய் யாராச்சு தண்ணி ஊத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட் டு சண்ட அதுக் பிரிச்சு விடுறாங்கலாமா ரெண்டு பேத்துமே
இந்த சண்ட கேட்டு பிரிச்சு உட்ருவாங்ல தண்ணி கொஞ்ச அதிகமா ஊத்திட்டாங்கன்னு
அதுக்கு அவங்கப்பா அம்மாலா வந்து ஏ புள்ளைய மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டா அப்படின்னா பேசினாங்க அவங்கப்பா அம்மா தங்கச்சி தங்கச்சியோ புருஷ தங்கச்சியோட கொழந்தைங்கல்லா வந்துருந்தாங்க வந்து ஒரு அதுப் அப்போ ஒரு சண்ட
இந்த விஷயத்துக்கு வேண்டி இப்படி பண்றதுல்லா ரொம்ப ஓவரு பெரும
அது தா அந்தக்கா படிச்சிருக்குன்னு சொல்றாங்க அது படிச்ச மாரி நடத்துக்கறது இல்ல
ம்
ஒரு டிகிரி வேற படிச்சிருக்காம
உ உ வேலைக்லா போகற்து இல்லையா வீட்லதா இர்க்காங்க
ஹா வீட்லேதா இருப்பாங்க
சேர் நாளிக்கி க்யு அந்த சொந்தக்கார்த்து பொண்ணு எங்க்யோ நாளைக்கு ஓட்டிட்டுருக்குன் சொல்லி ரிப்போட் என்னெ
வேலக்கி தான தெரில அது எங்கன் பாத்து சொல்றன் சொன்னா
சே சரி
போனா என்ன நம்ம பாத்தோல்ல பக்கத்துல அந்த மாதிரி எல்லான்தா இருக்கு
ஆமா எனக் கப்டிதா இருக்குன் தோணுஜு ஏனா இப் வரது எல்லாமே அந்த மாரிதா வருது அன்னைக் டம் ஒரு கால் இன்னிக் நாங்க பே ஒரு காலேஜ்ல அட்டென் பண்ணுவோம்ல
ஆமா
அங்கயு அப்டிதா இன்ஜுச்சு எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன கம்பெனி அப்றோ வந்துட்டு அந்த ஒரு வர்ஷொம் இது பண்ணு காஸ் கட்டணு அந்த் மாரிதா இருந்துச்சே
ம்ம்
அப்டி இருந்தாவே யாரு போக மாட்டாங்க
ம் இங்க வீட்லல்ல இ யாருமே இல்ல வீட்டு இங்க சுத்தி
ம்
எல்லாரு கல்யாண்த்துக் போய்ர்க்காங்க
ம் எல்லாரு கல்யாண்த்துக் போய்ட்டாங்களா
ம் இங்க இருக்கவங்க எல்லாருமே அவங்க சொந்தக்காரங்க
ஓ செரி செரி ம்
அமா போய்ட்டாங்க நா மட்டுதா வீட்ல இருக்கே
ம் நேத்து அந்த ஸ்பு கூல் பக்கத்ட்ருக்க சென்ட்லாக்கி மேல கைய நுனுக்கே அவ உம்மா வந்து கூப்டவே இல்ல அவ்ளுக்கு
அஆ
சரியா அவானா கல்யாண்ஜுக் போறன்னு சொல் ஆ வேலைக்கு போயிட்டான்னு நஸ்ஸுவ் கூப்டவே இல்ல நாதா கேட்டே இப்ப என்ன சொல் இல்ல வேலைக் போயிட்டேனு சொல்லுவியா இல்ல கல்யாண்த்துக்தா போனன் சொல்லுவியா அப்டின் கேட்ட இல்லன்னா கல்யாண்த்துக்கு பெ எனா சொல்லிட்ட கல்யாணோன்ட்டே னா அவங்க அம்மா கூப்புடவே இல்ல ஒம்போது மணி மேல ஆய்ர்ச்
அவங்களுக் என்னன்னா வீட்லர் இல்ல இருக்கவே மாட்டாலா அதுவே பழகி இருக்கும்ல அப்ப அவள ஞாபகோ வச்சுக்க மாட்டாங்க அவ்ளஸ்
இல்ல அவ வேர் இ இந்த மாரி எங்காச் வெளிய போராவே கூப்டுட்டே இருப்பாங்க அவங்க இப்போ வந்து காலேஜுக்குன் சொல்லிட்டு வந்தாளே அவங்க அம்மா கூப்ட்டு ட்டே இருப்பாங்க உன்ன எங்கிர்க்க எங்கிர்க்க எப்போ வருவன் கூப்புட்டே இருப்பாங்க இப்போ கல்யாண்த்துக்கு வா அது வந்துர்தே இப்ப தூரம் போறா தெரியு ல அது நைட் ஒம்போது மேல ச்சி இன்னும் வரலன் சொல்லிட்டு அவங்க ஒரிபிஸ் கூப்ட்டு கேக்கவே இல்ல அவற்ட்ட அதான் அவ சொல்லிட்டு இருந்தால நா வேலைக்கி போயிட்டேனு நினைச்சிட்டாங்க போலடி அதான் கூப்ட மாட்டேக்கிறாங்க அப்டின்னு
ம் ம்
ஆனா எனக்கு அவ நேத்து ஒரு பக்கோ இந்த வேலக்கி கேட்டுட்டு வந்தோல்ல அது எப்டியு அவங்க பண்றாங்கனு எனக்கு புரில ஆறு நாளு கிளாஸ்சு ரெண்டாயருவா
ஆறு நாள் க்ளஸ் து அதுக்கப்பறமா வந்துட்டு ஒரு இது பரீச்ச வைக்கிறாங்க அதுல பதுனஞ்சு எடுத்தா போது பாசாமா இதுல பேங்க்ல வேலையாமா நான் என்ன நெனக்கினா அப்பனா இத்தனந்திய் டிட்டி ஃப்ரீதா காஸ் கூட கட்டல அப்ப எத்தன பேர் இந்த மாரி போயிர்
அப்ப ரெண்டாயிரூபா கட்னுன் சொன்னால்ல எக்ஸாம்
எக்ஸாம் அப்ப எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு மட்டு தான கட்டணு இந்த ஆறு நாள் அது போக வேற இது இது போய் இது க இது விருந்து மாரி சாப்பாடு சாம்பார் பாயசங்குது
அதுதா இப்ப எப்டினு போது போ இப்டி ஒரு க்ளஸ் எடுக்கிறவங்க இப்டி விருந்து சாப்பாடுலா போட்டு ஒரு ஆறு நாள் மட்டு க்ளஸ் வெச்சுட்டு ஒரு பதினஞ்சு மார்க் எடுத்தா பேங்க்ல வேலைன் எப்டி சொல்றாங்கனே தெரியமாட்டிங்குது ஆ மத்தவங்க படு அதுவே அப்றோ மூணு மாசம் எப்டி க்ளாஸ் போயி எழுதுறவங்க என்ன
இல்ல இப்ப பேங்க் வரைக்குலா எவ்ளோ பேர் எவ்வளோ எக்ஸாம் எழுதுறாங்க ஒரே எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலு ம் இப்ப எனக்கு தெரிஞ்சு இது இந்த இந்த சின்ன சின்ன இந்த பினன்ஸ்குளா விடுற பேங்க் குள்ள இருக்குல்ல அந்த மாறி
ஓ அந்த மாரிதா இருக்குன் எனக்கு போடுது ஆனா அவ வேற ஏதோ பேங்க் பேர்ல சொல்றா ஆனா எனக்கு என்னமோ ஒரு ரெண்டாயிரமா வாங்கிட்டு நம்மள ஏமாத்தாம இருந்தா சரி தா
சேரி அவ பண்ணி பாக்கட்டு
அதுதா போட்டு ஆறு நாள் போட்டு நேத்து ஒரு நாள் போயிருக்கா மறுபடியு ஒரு நாலு நாள் போவாளா
இன்னிக் போய்ருக்காளா
ஆ போய்ருக்காளாமா
ஆ
கேட்ட‌ இன்னு போ
சனி ஞாயிறுல போவாலா இல்ல என்ன பண்ணுவான் தெரில
தெர் சன்டேல்லா இருக்குமோனு தெரில இல்லைன்னா மா போவா
எனக்கு தெரிஞ்சு அது வட பாயசத்துக்காகவே போவுன் நெனைக்கிற
அதா அங்க போயு கொஞ்சோ பேர் புடிச்சுட்டாளாமா போய் அவங்க கூட பேசிட்டு வட பாயா ம் வட பாயசத்தோடு சாப்பு டெலியு வீட்ல இருக்கிறதுக்கு அங்க போய் உ வந்து வட பாயாசத்தோடு சாப்புட்டு வரா
சாப்டுட்டு வாரா நாலு பேத்து கூட பேசுறா
பேசுறா ஆமா
சேரி அதா அவ சொன்னா இவ பண்ணட்டு ஆறு நாள் தான
ஆ அதுதா ஆறு நாள் பண்ணட்டு இல்ல இப்போ ஆறு நாள் வைக்கிறாங்கன்னா இந்த ஆறு நாள் முடிச்சு டு ஆறு நாள்‌ முடிச்சோனேமே அந்த எக்ஸம்
புரில கேக்ல எது
ஆறு நாள் முடிச்சோடனுமே அந்த ஆறு நாள் ஒரு முடிச்சடனுமே எக்ஸாம் உடனே வச்சிருவாங்களா இல்ல அது லேட் ஆகுமா
ஆ தெரிலியே
அதுவு சொல்ற எக்ஸம் முடிச்சிட்டு இது ட்ரெய்னிங் இருக்கு அப்டின்னுட்டா அதுக்கு எப்டி
ஓ செரி இரு நா கூப்பற எனக்கு ஒண்ணுமே கேக்ல நா கூப்பற எனக்கு ஒண்ணுமே
புரில கேக்க மாட்டிக்குதா செரி செரி செரி நா வெக்கற அப்பறோ கூப்டு
அ